ஆஹ
ஆஹ் அக்கா எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்கமா
ஆஹ் நல்லா இருக்கேன்க்கா வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா சாரிம்மா நீ போட்ட மெசேஜை நான் இப்பதான் பாத்தேன் இல்லலைன்னா நான் அப்பயே உனக்கு மெசேஜ் ரிப்ளே பண்ணிருப்பேன் இந்த யோகா கிளாஸ் போயிட்டு வந்தேன்னா போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு ஆஹ் ஆமாடா அது போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு போயிட்டு பசங்க வீட்டுல இருந்தாங்களேன்ட்டு போலப்போ செரி இப்ப திருப்பியும் போவும் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி டயர்ட் ஆயடுச்சு செய்யாம பாடி ச்சா வேல வாங்கின எப்படி இருக்கும்
ஆமாக்கா ரொம்ப நாள் கழுச்சு பண்ணும்போது
ஆஹ் ஆஹ் அது ஒரு மாதிரி டயர்டாவே இருந்ததுான் படுடத்தே இருக்கேன் வந்ததுல இருந்து உம்
அப்படியாக்கா ரொம்ப சோர்வா இருக்
ஆஹ் ஆமாடா உம் ஆஹ் சாப்பிட்டேம்மா பசி எடு த்குச்ச அது காலைய எம்டி ஸ்மக் வர சொல்லுவாங்க பண்றதுக்கு அப்பதான் பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லுவாங்க அதனால வந்து சாப்பிட்டேன் வந்ததே பன்னெண்டு மணிக்கு தான் வந் து சாப்பிட்டுட்டு அஹ் படுத்துட்டேன் அதனாலதான் மெசேஜ் பாக்கவே முடியல அதனாலதான் இப்பதான் பாத்தேன் நானு அப்புறம் சொல்லும் ஆஹ் அவனுக்கு எப்படி போகுது
ஆஹ பரவாயில்ல யிங்கே பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு இப்ப பசங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கு இருக்காங்க இன்னைக்கு சின்னவனுக்கு லீவு
ஓ சரி சரி ஆஹ்
அவ பெரியவா போயிட்டா சின்னவா வந்து அவங்க ஸ்கூல் பக்கத்துல யாரோ ஒருத்தங்க டெட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு லீவ் விட்டாங்க இன்னைக்கு அதனால அவன் போல எ ஸ்கூலக்கு தெரியவா இவபோயிருக்கான்
மல ஹலோ
ஆஹ் கேக்குதுக்கா
ஆஹ் கேக்குதமா சொல்லுமா சொல்லுமா
உங உங்க பசங்க போயிட்டாங்களாக்கா
ஆஹ் போயிட்டாங்கடா ரெண்டு பேருமே போயிட்டாங்க அவங்க போன பிறகுதான் யோகா கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ல்லாம் அவங்க போலன்னா ஆஹ
ஆமா வீட்டுல இருந்த வேலையையும் கரெக்டா இருக்கும் அவங்களை பா பாத்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும் அதே கரெக்டா இருக்கும்ல்ல
ஆஹ் ஆமா கரெக்டு தான்டா என்ன பண்றது அதுவும் வீட்ல இருக்கும் போதுதான் நம்மள ஏதாவது கேக்குதுங்க வீடல இல்லாத போது நம்மளுக்கு அந்த எந்த வேலையும் இருக்க மாட்டேங்குது உஹம் சாப்பிட்டியமா நீ
ஆஹ் சாப்பிட்டாச்சுக்கா நீங்க சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டேன்டா என்ன சமையல் பண்ண
இன்னைக்கு அம்மா வந்தாங்க அம்மான மீன் வாங்கிட்டு வந்தாங்க
ஆஹ் சரி சரிடா
அது மீன் வந்து நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்தாங்க அத வ என்ன சொல்றதுக்கு தேங்காய் எல்லாம் போட்டு மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு அவியல் மாதிரி வச்சுட்டாங்க
ஓ அம்மாவே பண்ணிட்டாங்களா
ஆமா ஆமா ந நான் இன்னைக்கு மீன் நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு நான் வெஜ் அதனால வந்து அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் சங்கரா மீன் வந்து அது ஃப்ரை பண்ணி
உம் சரி சரி சரி
நீங்க என்னக்கா சாப்பிட்டீங்க
நான் இன்னைக்கு என்னடா வெறும் லெமன் ரைஸம் வாழை அக்கா வந்தா ஃப்ரெண்டு இருக்காங்களே ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போறாரு அது நான் அப்ப வேண்டிக்கிட்டேன்ஹ் இவன் சின்னவனுக்கு உடம்பு முடியாம இருக்கும் போது அவர் எப்பல்லாம் மலைக்கு போறாரும் நான் அப்பெல்லாம் நெய் தேங்கா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரு இப்போ வியாழக்கிழமை போறாரு சரி அது மூணு நாள் முன்னாடி வந்து நம்ம வர நழதான் இருக்கணும்ல்ல
ஆமா ஆமா ஆமாக்கா
இனில இருந்து வறது ஒன தான் அஹ அதே பசங்களுக்கு ஐயோ எப்ப அங்கிள் திரும்பி வருவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்குங்க
மூணு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியலப்பா அவன் தான்
ஏன்னா முன்னாடி வேற அமாவாசை சண்டே அமாவாசை இல்லடா அதுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே செய் இல்ல அமாவாசை அப்புறம் நாங்க மண்டே சாப்பிட மாட்டோம் எப்பவுமே அது அ அதனால பசங்க செம்மையா வெறுப்பார் இதுங்க எப்ப நான்வெஜ் கண்ணு வரும் ஏன்னா நான்வெஜ் அந்தாதான்ஓரளவுக்கு இவங்க சாப்பாடே இறங்குவோம் அது எதுவுமே இல்ல அப்டிநொன்னே எதோ அப்டி போவுது சரிதா பன்னீர்லா வாங்கி வச்சிருக்கேன் சரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அதெல்லாம் அப்டின்னு சொல்ட்டு அங்க பசங்க பண்ணீர்லா சாப்டுவாங்களா
ஆமாக்கா சாப்டுவாங்க நானு பன்னீர் அந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்வே சப்பாத்தி செஞ்சுட்டு அது செய்வே அப்பறோ செல டைம் வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி சிக்ஸ்டி ஃபை மாதிரி அது கூட பண்ணுவே நீங்க என்ன பண்ணுவீங்க
நானும் அதேதான்டா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி குடுக்குறது அது கொஞ்சோ வேல வளத்து ஸ் ஸ்கூலுக்கு போம்போது அத பண்ண முடியாது அதனால சிக்ஸ்டி ஃபை பண்றது அப்டி இல்லன்னா இந்த கிரேவி மாரி எதா பண்றது
ஆமாக்கா ஆமா ம்மா ஆனா அதுக்கு கொ ஆமா அது கொஞ்சோ இதுவ தாருக்கு அத நீங்க சொன்ன மாரி லீவ்ல பண்ணா கொஞ்சோ நல்லாருக்கு லீவ் டைம் பண்ணும்போது
ம் ஆமா இப்ப இது நான்வெஜு இதேல்லா இல்லாதப இப்ப பன்னீரு மஷ்ரூமு இதா ஓடு வீட்டுலருந்தா ஏன்னா அது அதுக்கு பதில அந்த டேஸ்ட்டுக்கு இதுங்க வந்துரும்மா அதனால அதுக்கு பதில இதுதா சாப்டுவாங்க செஞ்சு குடுத்துடுறது நானு அப்றோ என்ன இன்னைக்கில்லாம் கழங்கு ஓடுதா இன்னைக்கி இன்னைக்கி வாழக்காச்சா அப்புறோ உருளைக்கழங்கு சாப்பகழங்கு எப்டியோ ஓடு ஒரு ரிட்டர்ன் வரா வர
செரி செரிக்கா இதுப்ப ப இது என்ன பண்ணீங்க மஷ்ரூமு
மஷ்ரூம் கிரேவியும் பண்ணுவே கிரேவி மாதிரி பண்ணுவே தொக்கு மாதிரி அப்டி இல்லன்னா மஷ்ரூம் பிர் பிரியாணியு பண்ணி வ தருவே பிரியாணியு சாப்டுவாங்க அ பிரியாணிய விட கிரேவி பண்ணாதா அ நல்லா எ உங்களுக்கு
அப்பிடியா நா இது கிரேவி பண்ணது இல்லக்கா நா பிரியாணி தா பண்ணியிரு க்கே கிரேவி எப்டி பண்ணுவீங்க நீங்க
கிரேவி வந்து வெங்காயோ தக்காளி வந்து வதக்கிக்கணு வெங்காய தக்காளி ஒரு கை புடி புதினா எல்லாத்தையு சேத்து நல்லா இதுல வதக்கிக்கணு அ எண்ணெய்ல லைட்டா எண்ணெய் இல்லனா பட்டரு இல்ல நெய்ல போட்டு வதக்கிட்டு ரெண்டு காஞ்ச மொளகா போட்டு வதக்கிக்கணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வதக்கிட்டு அரைச்சு எடுத் த்துக்கணு எடுத்துட்டு கடாயில எண்ணெ ஊத்தி உனக்கு ஸ்பைசஸ்லா பசங்களுக்கு பிடிக்கும்னா அதெல்லா போட்டுக்கலாம் கரா இது பட் பட்ட ஏலக்கா இதெல்லா போட்டு தாளிக்க போடுறதந்தா போட்டுக்கலா அப்டி இல்லன்னா அ வெறும் இது மட்டு சோம்பு மட்டு ரெண்டு கொஞ்சமா போட்டுட்டு அதுக்கு மேல வந்து இந்த அரச்சு வச்ச விழுது சாரி சாரி அதுக்கு முன்னாடி வந்து இந்த ம் மஞ்சத்தூள் மொளகாத்தூள் கொஞ்சமா காஷ்மீரி சில்லி அப்றோ வந்து கரம் மசாலா கொஞ்ச போட்டுட்டு நல்லா லைட்டா வதக்கிட்டோனே ஏன்னா அது எண்ணெய்லே போட்டுட்டீன்னா ரொம்ப நேரோ நம்ம கொதிக்க வைக்க வேண்டா
ஓ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஊத்தி அந்த சோம்பு சொன்னீங்க சோம்பு பட்டை லவங்க அதெல்லா போட்டதுக்குப்புறம் இந்த மசாலா போட சொல்றீங்களா
ஆம் அதெல்லா போட்டுட்டு இல்லடா ஃபர்ஸ்ட் வதக்கி வச்சுக்கிறோமா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது அதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தி பட்டை இலை கிராம்பு போடுவாங்க மசாலா சாப்புடுறவங்க அது புடிக்கும் இல்ல நம்மள மாரி ஆளுங்க புடிக்கலன்னா ஏன்னா பசங்க அந்த மசாலா இருந்தா தான் சாப்புடு
ஆமாக்கா அந்த ஃப்ளேவர் வேணும் கொஞ்சோ அவங்களுக்கு
மசாலா இல்ல ந்து உம் என்ன சொல்றது சோம்பு தாளிச்சி தூ நம்ப இத வந்து அரைச்சு வச்சுத அதுல கொட்டிடணும்
ஓகே கா
மஷ்ரூமையும் அதுல போட்டு நல்லா வேக வச்சுட்டு மஷ்ரூம்லா ந ஒரு கொதிலயே வெந்துரும் வெந் ந்த உடனே ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா இருக்கும் கலருமே இன்னும் நீ மிளகு தூள்லா போட்டீன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்
ஒ ஸ்பைசியா இருக்கும்
ஸ்பைசியா இருக்கும் ஆமா இது தண்ணி நீ ஊத்து நீ வந்து சப்பாத்தி தோசைக்கு இட்லிக்கு எல்லா தொட்டுக்கலா இல் இல்ல நான் வந்து அதெல்லா எதுமே பண்ணல ஆஹ் அஹ் சாப்பாட்டுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கணும் அப்படின்னா நீ வந்து அப்படியே தண்ணியே ஊத்தாம அப்படியே கிரேவி கொஞ்ச செமி கிரேவியா இப்ப சாம்பாருக்கெல்லா உருளைக்கிழங்கு எப்படி மசாலா பண்றோம் நம்ம ச்சு அஹ் ஆஹ் அது மாதிரி இது வந்து கொஞ்சோ செமி கிரேவியா பண்ணி வச்சுக்கலாம் செமி கிரேவியல்ல ட்ரையாவே பண்ணி வச் ச்சுக்கலாம் அப்படி இல்லநா நீ வந் து ம் ந இதுக்குன்னு தனியா ஒரு மசாலா ஒன்னு வரப்பாங்க எப்படின்னா ஆ ஆ தனியா மிளகு சோம்பு கொஞ்சமா சீரகம் காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆ இது மாதிரி இது கொதிச்சு வரும் போது இ இதுல வந்து ஸ்பைசஸை கம்மி பண்ணிக்கணும் கரம் மசாலாலாம் போ மாதிரி நீ பண்ணும்போது ஓகேவா அப்ப வந்து க ஆமா இத போட்டுட்டு தூவி விட்டுட்டு ஏன்னா வரத்துட்டு டோம் ல லாஸ்டா இறக்கும் போது போட்டுட்டு நீ இறக்குனீனா சூப்பரா இருக் கோம் இது இன்னோ நல்லா இருக்கும் க் இதுதான் வந்து ஸ் சாப்பாட்டுக்கெலாமே சூப்பரா இருக்கும் இது
ஓகேக்கா ஓகே
ஏன்னா மஷ்ரூம் ஆன் வந்து பாத்துக்கோ கொண்டு வந்து ந்துருமா அதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்புடுற
ஓ ஓகேக்கா என் பையனுக்கு மஷ்ரூம்னா அவனுக் உயிரு எப்பவுமே மஷ்ரூம் தான் கேப்பான் மஷ்ரூம் அவனுக்கு மஷ்ரூம் பிரியாணி அது வந்து எதோ சிக்கன் பீஸ் சிக்கன் பீஸு வந்து சாப்டுவான் மஷ் சாப்பிட்டுட்டு இருப்பான் அத எடுத்து
மஷ்ரூம்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு இன்னு ஒன்னு பஷ் ஆ பட்டன் மஷ்ரூம் ஒண்ணு இருக்கு இன்னொண்ணு வந்து ஹாஸ் ஸ்டெர்ச் என்னமோ ஒரு பேரு
ஆயஸ்டர்ஸா ஆயஸ்டஸ்னு
ஆ ஆயிஸ்ட்டர்ஸ் ஆ அதேதான் அது வந்து அதுவுமே அது பாத்தீன்னா இந்த மஷ்ரூம் சிக்கன் மாதிரி இருக்கும் அந்த மஷ்ரூம் மட்டன் மாதிரி இருக்கும் அது வாங்கி நீ செஞ்சிருக்கியா
இல்லக்கா இது வரைக்கும் நான் செஞ்சதில்ல நீங்க செஞ்சிருக்கீங்களா
ஆ நான் செஞ்சிருக்கேன் எனக்கு இதை விட அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஆனா இவுங்களுக்கு அதெல்லாம் மெல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கும் அதனால இவுங்களுக்கு வந்து அத மெல்லி மென்னு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா அதனால என்ன பண்ணுவாங்க அது வேண்டாம் அப்டிம்பாங்க குக்கர்ல போட்டா கூட வேண்டாம்பாங்க அது வேணாம்
ஓகே ஓகேக்கா
போட்டா கூடஎப்டின்னா நீ கட் பண்ணவே வேண்டாம் நீட் நீட்டா வெட் பிச்சு போட்டுலாம் சிக்கன் மாரி அப்படியே பிச்சு பிச்சு போட்ற மாதிரியே
ஆமா அது ஒரு மாரி ஃபிளாட்டா தா இருக்கு ல ஒரு மாரி
மாரி எப்டி சொல்றது கிளாத் மாரி இந்த டிஸ்யூவ தண்ணில நனச்சா எப்டி இருக் கு அது மாதிரியே இருக்கு நீ கை ஆஹ் கைலியே வந்து நீக் நீட்டா அப்டியே பிச்சு போட்டு செஞ்சர்லாம் அது ஆனா வந்து இவுங்களுக்கு அது புடிக்காது இந்த மஷ்ரூம் தான் இவுங்களுக்கு பிடிக்கும்
ஆமா என் பையனுக்கு இந்த மஷ்ரூம்னு சொன்னே பட்டன் மஷ் தான் பிடிக்கும் அது கொஞ்சம் கனயம் கட்டியா இருக்கும்ல்ல அந்த பீஸ் மாதிரி எடுக்க நல்லாருக்கும்
ஆஹ்ன் ஆஹான்
சேரிக்கா சூப்பெதாது வைப்பீங்களா மஷ்ரூம் சூப்லாம்
ஆஹ்ன் மஷ்ரூம் சூப்பும் வைப்பேன்டா சேரிடா மா எனக்கு கால் ஒண்ணு வருது செகண்ட் லைன்ல நான் அத பேசிட்டு வந்துடுறேன் என்னா திருப்பி கால்
ஆஹ் ஆஹ் சேரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா சேரிக்கா